ஆ அதுவு சாப்பாடுனா இப்ப பிரியாணினு வச்சுக்கோங்களே வெறு பிரியாணி வெங்காய பச்சடி த தாள்ச்சா அவ்ளதா சாப்பாடு வாங்கனாதா எல்லா டேஸ்டோ சாம்பாரொரு டேஸ்டு
உ
சாரசோ ஒரு ப்ளேஸ் மோரு ஒரு டேஸ்டு எல்லா சேந்து சாப்டு ரொம்ப கம்ஃபுட்டடாவே இருக்கு அப்பறோ வந்து பரோட்டா சிக்கன் ரைஸ் லா சாப்பிடணுங்க சேத்து சி சி சிக்கன் ரைசு செட்டே ஆகாது பரோட்ட தான் முடிச்சுத்தா அஞ்சாருபுரோட்டா சாப்ட்டு வந்ரு
உ உ கரெக்ட்டு எல்லாரு சும்மா இப்ப சாப்பாடுனாலே ஒன்னு பிரியாணி பிரியாணி பிரியாணின்னு சொல்றாங்க
ஆ இப்போதாவது
புரியலப்பா
அவளல்லா முன்னாடிலா ஒண்ணுமே இல்ல ஒரே எடமா
அ உ ஹலோ ஹலோ
ஆ கேக்குதா கேக்குதா ஹலோ ஆ ஆ ஆ இப்ப ஏதாவது பிரென்சோட சேந்து வெளிய போலான்டா சாப்ப எதா சாப்பிடலாண்டானாலே பிரியாணி தா சொல்லுவானுங்க எல்லா அப்பல்லா இருக்கம்போது மண்டையிலே கொ ட்ரணும்போல இருக்கு என்னனா பிரியாணி எதா எவ்ளவோ இருக்கு சாப்பாடு
ஆ எவ்வளோ இருக்கு எல்லாரு
அதுவு இல்லாம இந்த மாரி ஒரு வேற வந்துருச்சி சேரி நல்லா இரு ங்குமா பாத்தா நல்லாவு இரு க்காது காஸ் குடுத்ததுலா சாப்ட்டு ஏமாந்தலா போயிருக்கு நெறைய இடத்
ஆமா அது வந்து அதுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கு ஒரு ஒரு கட
கியோமல்ல எல்லா கல்லையு நல்லா இருக்கு இப்போ ஒண்ணு நல்லல்லா கூட இன்னு நல்லா இருக்கு அதவச்சி மேனேஜ் பண்ணி சாப்ட்டுக்கலா பிரியாணி நல்லா இல்லன்னா ஒண்ணமே பண்ண முடியதுல்ல
கரெக்ட் கரெக்ட்
இங்க வந்து மொகல் பிரியாணின்னு ஒரு கட இருக் கே அது ரொம்ப நல்லா இருக்கு நாங்க ஸ்பொஷலா அங்க எப்பிடினா அப்டியே கிவ்ல லைன்னு அப்டே நம்ப வந்து டோக்கன் கொடுத்து வாங்கற மாரி இருக்கு அதனே சண்டே ஆச் த்னா இப்பல்லா போக முடியாது அந்த மாரி அதுதா ரொம்ப ஸ்பெஷலா இருக் போங்க
அப்புறோ பாண்டியிலலா பீட்சா வந்து சூப்பரா இருக்குமாக்க
ஆமா ஆமா நல்லா இருக்கு
எனக்கு பீட்சா எல்லா இங்கெல்லா சாப்ட்டா செட் ஆவுல ஆமா ஆ இல்ல டாமினோஸ்ல வெளிய வெளிய கடையிலலா பீட்சா வாங்கணுனு வச்சிக்கோங்கள ரஸ்ட் சின்னதா அப்டியே மெலிசா இருக்குமா அ கீல பண்னு இருக்குல்ல அத அப் மெ
ஆமா ஆமா இங்க ஒயிட் டவுன் இருக்கு பாண்டியில ஒயிட் டவுன் இருக்கு தெரியுங்களா உங்களுக்கு அங்க ஆ அங்க வந்து அங்க இருக்கு ஒயிட் டவுன் இருக்கு அங்க நெறிய போட்டோ ஷூட்ஸ் கூட பண்ணுவாங்க பாருங்க நெறய பாத்துர்
தெரியு அந்த பிரெஞ் காலனி மாரி ஃபுல்லா
ஆ ஆ அதுதா அங்க வந்து பாத்தீங்கன்னா நெறய பீச் ஓட்ல தா நெறய ஷாப்ஸ் இரு க்கு அந்த மாரி பீஸா அந்த மாரி நல்லா இருக்கு ம் நெறய இருக்கு
கமிம்ய லார்ஜ் பீட்ஸாவே நாநூறு ஐநூறுவாதான ரேட்டு கம்மிய நல்லா தி இத்தா கேடைக்குமா
நெறய் நீங்க ரீல்ஸ்ல கூட நெறைய பாக்கலா நெறய விளாகர்
ஆ ரீல்ஸ்லதா பாத்தே த பாண்டினு சொன்னாலே எனக்கு நானு ரௌடிதா படம் குடியுங்க பாத்ருக்கே
உம் ஆமா-ஆமா-ஆமா அது அங்கதா எடுத்த அதுதா ஒயிட் டவுன் தா அது
அந்த-அந்த-அந்த ஆ அந்த பட எனக்கு ரொம்ப புடிக்கு அப்ற பிரின்ஸ் படம் பாத்ருக்கே லா
பிரின்ஸ் ஆ ஆமா-ஆமா சிவகார்த்தி
அதுவே யாருமே நல்லா இருக்காது தா சொல்லுவாங்கோ அந்த படம் தா சொல்லுவாங்க ஆனா எனக்கு புடிக்கு அந்த படம்
அந்த பேக்ரவுண்ஸ்லா கூட அது நல்லா இருக்கு
உம் அது பட வயசு பாதாலுமே டக்கு-டக்குனு அந்த கவுண்ரு குடுக்க து நல்லா இருக்கு ஆனா அது எல்லா அ அடிக்குறானுங்க ஏ ஏ அடிக்குறாங்னே தெர்ல
உம் உம் அது வந்து அதா ஒரு இது கிரியேட் பண்ணி விறது நல்லா இல்லாத படத்தயு ஹைக் பண்ணி கிரியேட் பண்ணி விடுவாங்க
ஆ நல்லா இல்லாத இந்த இந்த பட ஏதோ ஒரு படகா இப்போ ரீசெண்டா வௌண்ட் கூட்டேஜு படனு சொல்ட்டு பேய் பட ஆ மர்மர்னு ஏதோ பட வந்துச்ல எல்லா இன்ஃபுலுயன்சர்ஸ்னா ஐயோ அப்டி இருக்கு இப்டி இருக்கு சொல்லுடி போ் சொந்து இப்படி பார்த்த அக்கா ஒண்ணுமே இல்ல படத்த கேவலமா இருந்துச்சு பட
த்து வேண்முனே வந்து அவுங்க வந்து ப்ரோமோஷன் பண்றதுக்காக அந்த மாரி பண்ண
பண்ணாம சின்ன சின்ன இன் இருகாங்ள அவுங்ள வச்சு இந்த பட பாத்து அப்டி இருந்சு இப்டி இருந்சு எல்லா ஒரு இன்ஃபுலுயன்சர் ஒரு பெரிய வீடியோ போடுறாருக்கு ரெண்டு லெட்சம் ரூபா வாங்ற அந்த ரெண்டு லட்ச ரூபாய் வச்சு இருவதாயிர இருவதாயிர இருவதாயிர ஒரு பத்து குடுத்தவன அதுவே ஒரு ஒரு ஃபிட்டாயிர்கலால்ல அந்த மாரி இவல்லா போட்டது எனக் பாக்க புடிக்கல
எல்லாம் பண்றாங்க
ம்
ஆ அப்றொ நீங்க எதா சமச்சுருக் கீங்ளா ஸ்ப நீங்களே ஓனா
நா வந்து நா இந்த ஈர சிக்கன் ஈரல் இருக்குல்ல
ஆமா
புடிகச்சு ஈரல்னா மாவீரல் கல்லீரல் ரெண்டுமெ ரொம்ப பிடிக்கு நா ஈரல் மட்டுமே தனியா ஒரு கிலோ வாங்கிட்டு வந்து கிரேவி செஞ்சு சாப்பாடு போட சொல்லி நானெ சாப்ட்ருவ
ம் ம்
ஒ ஒரு கிலோனா ஒரு கிலோ சாப்டமாட்டே கா அதுல செஞ்சுட்டு அதுல போட்டு நா சாப்டுவே சூப்பரா செய்வே நா ஆனா காரமு அதிகமா பு
ம் ம் ம் ம் நா கூட இங்க சிக்கன் வாங்க போவே கடைக்கு பக்கத்துலதா இருக் குன் சொல்ட்டு வாயின்ட்டு வர போவே அப்ப வாயின்ட்டுவர போனெனா நா அவுங்க கடைக்கார் பாத்தோன்னே கன் கன்ஃபார்ம் பண்றாரு அவ ந கேக்கே தேவல அவரே ஈரல் எடுத்து எனக்கு போட்டு குடுத்து அனுப்ச்சிருவாரு பாத்தோனே நா எவ்ளோ வாங்கனு எதுவ்மே சொல்ல போய் நின்னா போது அவர் போட்டு குடுத்துருவாரு காசு குடுத்துட்டு வாங்கிட்டு வந்துருவே அந்மாதிரி நம்ம டெய்லியு போறோ அப்டி சொல்லிட்டு ம் ம் ஆ சாப்டுவே சாப்டுவே நல்லாருக்கு அது ஒரு டேஸ்ட் இருக்கு
சிக்கன் தோல் போட்டா செம டேஸ்டா இருக்கு அதே மாரி மட்டன் பிரியாணினா மட்டன் கொழுப்பு போட்ணு அப்பதா டேஸ்ட் டா இருக்கு ஒன்னுமே இல்லன்னா அவ்ளொ தா
கரெட்டுதாம்பா
பீஃப் சாப்டுவீங்ளாக்கா?
ஆ நா வந்து அது எப்டின்னா அவ்ளோ ஃபர்ஸ்ட்டு வந்து நா சாப்டதில்ல அதுக்கப்றொ அம்மா வந்து ஒரு நாளு சிக்கன் தான் சொல்லி அத சாப்புட சொல் டாங்க அதுக்கப்றொ சாப்டா நல்லாதா இருந்துச்சு ஆனா அந்த டேஸ்ட்டு அது வந்து ஒ ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட் இருக்கும் எலும்ப கடிக்கிற மாதிரி இருக்கும் நச்சு நச்சின இருக்கும் நல்லா இருக்கும் அந்தடேஸ்டு சாப்பிட்டு இருக்கேன் எப்படின்னா வந்து பொறிச்சது உள்ள கடைடெல்லாம் விட்டு விப்பாங்க அந்த மாதிரி ஹ் சிக்ஸ் ஃபை அந்த மாதிரி சாப்பிட்ருக்கேன் நான்
ஓ அது என்னன்னா எங்க வீட்டுல வந்து சின்ன வயசுல பீப்ன்னு சொன்னா மாடுன்னா எப்படி நம்ம சாப்பிட அதனாலாம் வீட்டு சொல்ல மாட்டாங்க என்ன ஆச்சு மழை ஆடு மழை ஆடு சாப்பிட வச்சாங்க அப்புறமா தெரிஞ்ச்சு மலை ஆடுன பீப் அப்படினுட்டு
ஆனா அது டேஸ்டா இருக்கும் இல்லையா பர்ஸ்ட் நம்மளை சாப்பிடுறதுக்கு சாப்பிட வைக்க உம் உம் உம் சாப்படுறது ஃபர்ஸ்ட் டைம் தான் உம்
ஆஹ் ஆஹ் எங்க அம்மா ஆட்டோ ஓட்டுவாங்க க்கா
அப்படியா சூப்பர் பா சூப்பர் உம் உம் உம்
அன்னை தெரசா அனைத்து வாகனம் ஓட்டு சங்கமே ஒருஓ ஓட்டுநர்கள் சங்கம் இருக்கு டிரைவர் சங்கம் சொல்லிஇருக்கங்க
ஆஹ் ஆஹ்
பெண் பெண் செயலாளர்ரு எங்க அம்மா
ஆஹ் ஆஹ் சூப்பர் சூப்பர்
எங்க அப்பாவும் இந்தியா புல்லா சுத்தி வந்திருக்காரு லாரி ஓட்டுவார் அவரும் ஃபர்ஸ்ட் லாரி ஓட்டு என்ன எங்க அம்மா அப்பா லவ் ஸ்டோரி சூப்பரா இருக்கும்
உம் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க கேக்குது இருக்கு இருக்கு டைம் இருக்கு செவன் செவன்டி நைன் ஆயி இருக்கு
செரி நான் ஷாட்டா சொல்லிடுறேன் எங்க அம்மாவ எங்க அப்பா வந்து அரியலூர் சைடு வந்து ரெகுலரா சவாரிப் போயிட்டு வருவார் எங்க அம்மா அரியலூரு அப்ப என்ன ஆச்சு ஏதோ ஜே சிபி ஓட்டுதிற்க்காக எங்க அப்பா வர அரியலூர்ல எங்க அம்மா இருக்க ஏரியால எங்க அம்மாக்கு பதினாறு வயசு எங்க அப்பாக்கு அப்ப பதினட்டு பத்தன்பது வயசு இருபது வயசோ சொன்னாங்க அப்ப வேலை பாத்துட்டு இருக்கும் போது எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் பேச ஆரம்பிச்சு இருக்காங்க பேச ஆரம்பிச்சு அனுப் அதனால தான்
உம் உம்
லவ் பண்ணி கூட்டிட்டுவன்ட்டாங்க திருச்சிக்கு கல்யாணம் பண்றதுக்கு அஞ்சே நாள்ல அப்புறம் வர வழியில போலீஸ் மாட்டிக்கிட்டாங்க ரெண்டு பேரும்
ஆஹ் ஆஹ்
போலீஸ்ட மாட்டிக்கிட்டு திரும்ப போலீஸ் கொண்டு போய் எங்க எங்க அம்மாவ ஊர்ல வைக்கலாம்னு கூட்டு போனது எங்க ஊரு அம்மாவோட ஊரு ஊருக்காரவங்கல்லாம் சேர்ந்து வந்துட்டாங்க சேர்ந்து வந்து போட்டு முடிச்சு தட்டுறாங்களா அவளை இறக்கி விடு இங்கேயே வெட்டி கொண்டுறேன் அவள எப்படி அவ போலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் எல்லாம் போலீஸ் போம் போது நல்ல இரு டாங்க உடனே போலீசே முடிவு பன்னிட்டாங்க இங்க வுட்டா சாவடிச்சிருவாங்க கூட்டிட்டு போய் அங்கேயே விட்டலான்ட்டு நீங்க அம்மாவ திருச்சிக்கே விட்டாங்க அப்ப ங்க அம்மா கல்யாணம் பண்ட்டு இங்க வந்துட்டு அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அவங்க படிக்க கூட இல்ல அவ்வளவா ப பதினாறு வயசு உங்களுக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க பதினாறு வயசுல இப்ப இப்ப என்னால மேரேஜ் கூட பண்ணிப் பாக்க முடியல இ டன்த் படிக்கிது
உம் ஆமா
வீட்ல எல்லா வேலையும் வந்து பார்பாங்களா ஆ ஆஹ் பத்தாவதுக்கு அடுத்த வருஷமே நானும் பொறந்துட்டே நமக்கு எ எனக்கு ஏஜ் டிபரன்ஸ் ரொம்ப கம்மி பதின பதின்சு வயசு டிப்ரன்ஸ் எனக்கு நமக்கும் அக்கா மாரி தான் நானும் எங்கஅக்காவும் சுத்திட்டு இருப்போம் போக நானு எகமா த்திட்ருபோ ஒன்னாதா அக்கா தம்பி மாரிதா அந்த மாரி இப்போ பஸ்ட் ஒண்ணுமே தேவ வந்துட்டு அப்ப ஏதாவது பண்ணு ஆ ட்ட ஓட்ட கத்துக்கிட்டாங்க சூப்பரா எத்தன பேர் இருந்த சமைக்க தெரியு ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தோ சும்மா சமைக்கிறதே ஒரு பன்னெண்டு பேதுக்கு பதிமூனுபேதா சாம்ப் ம்பாங்க அப்பிடிங்கிறப் வா அம்பது பேர் அறுது பேர் வந்தாலுமே சூப்பரா சமைச்ச சாப்பாடு போடுறவாங்க எல்லாத்துக்கு
ம் ம் சூப்பர்ப்பா
அந்த மாரி எங்க அம்மாலா வேற லெவலக்கா
பரவாயில்ல இந்த கொரோனா கொரோனாவுலதா இந் த்த மாரி வருச்சாப் ப்பா கொஞ்ச ஏதா ஹாஸ்பிட்டல கூப்பு பாத்துருக்கலால்ல ஒன் ஒண்ணுமே பண்ண முடிலையா
கொஞ்ச நேரோ வெளி இருந்து வந்துக்கலா டவுட்டு
ம் ம்
ஏனா அப்பு கொரோனா டைமா இருக் இருந்தாலு நம்ம என்ன இப்போ காசு சம்பாரிக்காமயா இருக்
ஆமா ஆமா காரக்ட்டப்பா அந்த அந்த மாரி ஒரு இஷ்யூ வந்துதா அந்த மாரி ஆயிடிச்சு அது விட்டுங்க பாத்துக்கலா எல்லாமே உங்களுக்கு நல்லது நடக் க்கு கண்டிப்பா
ஆமா உ சேரிக்கா பத்து நிமிஷ ஆயிடுச்சிகா சேரிக்கா நீ அவ்ளோதாக்கா உங்களுக் காலு
அவ்ளோதா நெனைக்கிறே எதுக் க்குன் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பா
சேரி ஓகே ஆ சேரி பாருங்க நா டிரைவிங்ல ஆ